ஹலோ வணக்கங் சார்
ஆ இப்ப வருதா உங்களுக்கு காலு ஆ எல்லா காலே கால எனக்கு வேஸ்ட போய்ச்சு கட் ஆயிடுச்சு
ஓகேங்க சார் ஓகேங்க சார் கால் வந்தது தெர்ல
ஒரு கால் கட்ட சட்ட ரெண்டு கால் கட்டே புர்ல
வணக்கங் சார் எப்டி இருக்கீங்க ஆ நாங்கெல்லா நல்லா இருக்கங்க சார் இல்லிங் சார்
இல்ல வணக்கம் சார் அப்டி பேசுறீங்களே அதுனால தா கேட்டே
ஆ ஓகே ஓகே இப்ப என்ன ஒர்க் பண்ணிட் இருக்கீங்க
ஆ பி காம் முடிச்சுட்டு இப்ப தா முந்திரி பேக்ட்ரில ஒர்க் பண்ற
இப்பதா முடிச்சிருக்கீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்ளா
ஆமா
ஓகேங் சார் ஓகேங் சார் இப்ப என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்கீங்க ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்ளா
வொக் பண்றீங்ளான்
ஆமா
என்ன ஒர்க் பண்றீங்க
இப்பதா ஜாய்ன் பண்ணிருக்க
இப்பதா ஜாயின் பண்ணிருக்கீங்ளா
ஆமா ஆமா
அப்றோ வீட்ல யார் யாரெல்லா இருக்காங்க
வீட்ல ஒரு நானு ஏ அப்பா எங்க அம்மாதா
ஓகேங் சார் ஓங்க எங்க வீட்ல நாங்க ஃபேமிலியா இருக்கோ கொழந்தைங்க இருக்காங்க சார்
ம் நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க
நாங்க ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கோ நாங்களும் பிகாம் தா முடிச்சிருக்கோம்
ஹவுஸ் ஒய்ஃப் பீகாம் முடிச்சவங்களாவதுசரி பீ காம் முடிச்சவங்களா வீட்ல தா இருக்குணு
பீகாம் முடிச்சவங்க வீட்லதா இருக்குங்களா
ஆமா என்னங்க பண்றது
எதுக்கு அப்டி சொல்றீங்க அந்த மாதிரில்லாம் கெடையாதுங்க
அந்த மாரி தா வாழ்க்க போதே அந்த மாரி இல்லனுல்லா சொல்லாதீங்க அந்த மாதிரி போதே
இன்னு நெறைய கோர்ஸ் அட்டீஷனலா எதா கோர்ஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா ஜாப் கெடைக்க போகுது
காலேஜ் படிக்கும்போதே ஆமா அடிக்ஷன் நாம தேடின்னு தானே காலேஜ் முடிக்கறவரையும் காலேஜ் படிக்கும்போதே கோர்ஸ் பண்ணாதான் அப்படல்லாம் எப்படி தேடுறது சொல்லுங்க கோர்ஸ்சு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ